ஹல் வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கெங்க நீங்க எப்படிங்க இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க இப்பதா என்னுடைய நண்பர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கூட கொஞ்சோ பேசிட்டு இருந்தே நண்பர்கள் சொன்வுன்னே ஞாபக வருது நம்மளுடைய நண்பர்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாமா
ஆ ஓக்கேங்க நல்ல தலைப்புங்க பேசலாங்க
ஓக்கே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த நண்பர்கள் அப்படின்ற ஒரு உறவு இருக்குல்ல அது வந்து ரொம்பவு வந்து எந்த ஒரு ரத்த பந்தமு இல்லாத ஒரு உறவா ல்ல அத பத்தி தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசலாமா
பேசலாங்க அதாவது ந நண்பர்கள் நட்பு நண்பர்களிடமிருந்து ஃபஸ்ட் வந்து வந்து நட்பு தாங்க நட்பு தாங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்குங்க அதாவது வந்து ஒரு மனிதன்ட வந்து மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம வாழ்வதற்கு வந்து ஒரு நல்ல நட்பு தான் நமக்கு வந்து அவசியம்ன்னு சொல்லுதுவங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்புன்றது வந்து நமக்கு ஒரு பாலமா அமையதுங்க நீங்க என்னங்க நெனைக்கிறீங்க
உண்மைங்க அது கரெக்ட் நட்புங்கிறது வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் ஏன்னா எந்த ஒரு ரத்தபந்தமும் இல்லாத ஒரு உறவு அதனால அந்த உறவுங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லா உறவு விடையுமே ஒரு சிறந்த உறவுன்னு சொல்வோம் ஏன்னா பாத்தீங்க நம்ம யாருக்கு கிட்டயுமே வந்து பகிர்ந்து கொள்ளாத சில விஷயங்கள் கூட நம்ம நண்பர்கள நம்பி நம்ம சொல்லலா அதுக்கு அந்த நண்பர்கள் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு கருத்த சொல்லுவாங்க இது வந்து நம்ம செய்யற தவறுகளையும் சுட்டிக் காட்டுவாங்க நம்ம செய்யற நல்ல விஷய யங்களுக்கும் பாராட்டுவாங்க அப்படி ஒரு நண்பர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் சொல்வேன் அது நெறைய பேருக்கு நெறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால அந்த நண்பர்கள் பத்தி பேசுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குதுங்க
ஆமாங்க இப்போ ஒரு மனிதன் வந்து பிறந்ததுலருந்து பல உறவுகள வந்து பாத்துருப்பாங்க அதில் ப பாத்தீங்கன்னா நண்பர்கள்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு உறவுன்றத வந்து நான் சொல்லுவேங்க நெறைய விஷயம் விஷயங்களை வந்து நம்ம ஆஹ் நம்ம வீட்டில உள்ள உறவினர்களால செரி நம்மளுடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் செரி எல்லார்டையும் வந்து நம்ம பேசுறத விட நண்பர்ககிட்ட வந்து நம்ம அதிகமாக ஷேர் பண்ணி நம்மளோட துன்பங்கள் நம்மளோட அஹ் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிருவோங்க அது மாரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ந உன்னோட உன்னய வந்து நா எப்டி அடையாள கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உன்னோட நண்பனை வச்சுதா நா சொல்லுவே அப்டின்னு சொல்லுவாங்கங்க ஒரு அதாவது நட்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களையும் கத்துக்குற முடியும் நண்பர்கள்னால அதே வழியில வந்து தீய விஷயங்கள்லையும் வந்து போறாங்கங்க நட்புன்றது வந்து நல்ல நண்பர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் வந்து நம்ம நல்ல வழியில் வந்து நம்ம செல்லலாங்க இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நண்பர்கள்னா பாதி முக்கவாசி என்ன பண்ணுறாங்கன்னா நீ இதை பண்ணுனா தான் நான் உன்னோட நட்பு உன்னோட நண்பன் அப்படின்ற வழிக்கெலாம் கொண்டு போறாங்க அது ஒரு தவறான பாத இல்லைங்களா அதனால நம்ம நட்புன்றது தேர்ந்தெடுக்கிறதுலயும் இருக்குன்னு நான் சொல்லுவேங்க
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்டு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நண்பன் வந்து நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டானா அவ வாழ்க்க ரொம்பவு நல்லா இருக்கு அதே மாரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கெட்ட நண்பன் கிடைச்சுட்டாலும் அவன் கெட்ட வழியில தள்ளுவான் இப்ப ஒரு பையன் நல்ல பையனா இருக்கா வச்சுகோங்க அந்த பையன் ஒரு நல்ல பையன் கூட சேர்ந்தா மட்டும் தான் அவன் வந்து ஒரு நல்ல வழிக்கு வர முடியும் இதுவே ஒரு கெட்ட நண்பன் அவனுக்கு கிடைச்சுட்டான் வச்சுக்கோங்களேன் அவனோட வழிக்கு தா அவன் கொண்டு கூட்டிட்டு போவா அந்த மாரி அந்த நண்பனுடைய செயல் வந்து எந்த வகையில நல்லா இருக்கோ அத தெரிஞ்சுதா ஒரு நண்பனை வந்து கண்டுபிடிக்கிறது எல்லா உறவுகளையும் விட இந்த நண்பன்ரண கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப இருக்க பசங்க நீங்க சொல்ற மாதிரி நெறைய கெட்ட விஷயத்துக்கு தான் பசங்கள கொண்டு போய் தள்றாங்க நீ இத பண்ணனாதான் உனகிட்ட நான் வந்து பேசுவேன் உன கூட நான் நட்பு வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நெறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம சிறந்த நண்பர்களும் நெறைய பேர் இருக்காங்க நா ஒரு நியூஸ்ல கேள்விப்பட்டே தன்னுடைய நண்பனுக்கு அடிப்பட்டதுனால அவனுக்கு வந்து போ ஹாஸ்பிட்டலுக்கு அவ ஒரு நண்பன் தூக்கிக்கிட்டே போனானா அந்த ஆஸ்பத்திரிக்கு வழியில வந்து எதுவுமே கிடைக்காம எவ்ளோ எத்தன கிலோமீட்டர்னு எனக்கு ஞாபகம் இல்ல அவன தோல்ல சுமந்துகிட்டு ஓடி போய் காப்பாத்திருக்கான்‌றத நா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாரி நன்புங் நட்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் சொல்வேன் அது நெறைய பேருக்கு கிடைக்க மாட்டது அது கிடைச்சாலும் தவறான பாதையில போற சில பேரும் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு சிறந்த நட்பு வந்து ஒரு த்தவங்களுக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கைல நெறைய முன்னேறி போயிடலாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பேசவே ரொம்பவு வெக்கப்படுவாங்க யாருகிட்டயு வெளியில பேச மாட்டாங்க அப்படி இருந்த ஒரு பெண்ணு தன்னுடைய தோழி வந்து அந்த பொண்ண வந்து இப்படியிலா இருக்க கூடாது நீ எல்லாருகிட்டயும் பேசி பழகணும் நீ இந்த மாரி இருந்தா இந்த உலகத்துல நீ எப்படி வாழ முடியு அப்படின்னு சொல்லி என்னோட கல்லூரியில நானே பார்த்திருக்கே அந்த பெண்ண அந்த அளவுக்கு வந்து அந்த கடைசி வருஷ முடியு போது அவ்ளோ தெளிவாகவு அவ்ளோ இதுவாகவு பேச வச்சா அந்த தோழி அதனால அந்த சிறந்த நட்பு நட்பு கிடைக்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம்னு நான் சொல்வேங்க
ஆமாங்க இப்ப சொன்ன மாதிரியே நட்புன்றதுல வந்து நன்மையு இருக்கு தீமையு இருக்குங்க அதாவது நண்பர்கள் வந்து நம்முடைய வெற்றியில வந்து மகிழ்ச்சி அடைவார்கள்ங்க அத போல தோல்வி அதாவது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டாலு நமக்கு ஒரு ஆறுதல் கூறி அந்த விஷயத்துல வந்து நம்மள வந்து ஊக்குவிக்க செய்வாங்கங்க அதாவது ஓகே இத பத்தி நீ கவலப்படாத அப்டின் சொல்லுவாங்க அந்த மாரி நமக்கு நண்பர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவுங்க வந்து நமக்கு ஒரு உண்மையான நண்பர்கள் அப்டின்னு சொ சொல்லலா நம்மளோட குறைகள வந்து சுட்டிக்காட்டி வந்து திருத்த முயற்சிப்பாங்க அதாவது புகழ்வது மட்டும்ங்கிறது தா வந்து நண்பனோட கடமை கிடையாதுங்க நம்மளோட தவறு ஒரு தவறான பாதையில நம்ம போறோனாலு நீ செய்யறது தப் ப்பு அப்டின்னு சொல்லி அத சுட்டிக்காட்டி நம்மளோட தவறுகளையு திருத்தி கொண்டு வரது நண்பனோட ஒரு கடமைன்னு நா சொல்லுவேங்க.
உண்ம உண்ம சூப்பரா சொன்னீங்க. அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவு சிறந்த ஒரு பாயிண்ட்டு. இப்ப உறவுக்காரங்கன்னு வச்சுக்கங்களே நம்ப கீழ விழும்போது கைத்தட்டி சிரிப்பாங்க. அதுவே எழுந்து உயரத்துல நிக்கும் போது அவங்க பொறாமப்படுவாங்க. ஆனா இந்த நட்புங்கிறது எப்டின்னா நீ கீழ விழும்போது உன்ன தாங்கி பிடிச்சு எழுப்புற ஒரு கையா வரும். அதே மாரி நீ வந்து உயரத்துல இருக்கும்போது அந்த அத ஆ நம்ம நண்பன் பாரு இவ்ளோ அழகா இருக்கா இவ்ளோ சூப்பரா இருக்கா இவ்ளோ உயர்ந்துருக்கா அப்டின்னு நெனைச்சு சந்தோஷப்படுறது அந்த ந ட்புதா உண்மையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்பளோட தோழி ஒருத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவு கஷ்டப்படுற குடும்பத்துல பொறந்து ரொம்பவு கஷ்டப்பட்டா. அவ படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவ்ளோ கஷ்டம் அவளுக்கு ஒரு ஒரு பர்ஸ் வாங்குறதா இருந்தா கூட அவளுக்கு காசு இருக்காது கிழிஞ்ச பேக்தா போட்டுட்டு வருவா. இப்டி நெறைய வந்து அவ கஷ்டங்கள் நெறைய அனுபவிச்சா. அவளுக்கு அவளோட தோழிகள் பாத்தீங்கன்னா நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தோழி வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கா. அவளுக்கு திருமணம் ஆகி போயி சந்தோஷமா இருக்கிறது அவளுடைய மத்த தோழிகள்ல்லா பாத்துட்டு ச ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ வந்து படிச்சு முன்னேறி வந்தா. அவளுக்கு ஒரு சிறந்த துணை கெடைச்சிருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்டின்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க நம்மளுக்கு அவ்ளோ ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை கெடைச்சிருந்தா கூட அவ்ளோ சந்தோஷம்லா பட்ருக்க மாட்டோ. நம்பளோட தோழிக்கு வந்து அந்த சந்தோஷம் கெடைச்ச போது அத நெனைச்சு சந்தோஷப்படுற உறவுதாங்க அந்த நட்புங்கறது.
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்கங்க. அதாவது பள்ளி பருவத்தில உள்ள நட்புன்றது வந்து இப்போ ஒரு மழ பெய்து அப்டின்னா அதுல வந்து காகிதக் கப்பல் செஞ்சு விடுறது ஆ விளையாட்டு போட்டிகள்ல ஆ ஸ்கூல்ல வ ந்து ஆனுவல் டே அந்த மாரி விஷயங்கள்லருந்து நம்ம தொடர்ந்து வந்திருக்கோங்க. பள்ளிப் பருவ நட்பு கல்லூரிப் பருவ நட்பு இது எல்லாமே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லயே வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறாங்க அ ப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் வந்து நட்பு வந்து தவறான பாதையிலையு பயன்படுத்திட்டு போறாங்க அதெல்லா வந்து என்ன சொல்றது நட்புக்கு வந்து ஒரு தீமையான ஒரு விளைவ உருவாக்குன்றத நா சொல்வேங்க.
உண்ம நீங்க சொல்றத நா ஒத்துக்கறே. ஆனா அதுலயுமே கொஞ்ச நா மறுப்பும் சொல்றே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாருன்னே தெரியாத சில பேர் வந்து இந்த மாரி ஆன்லைன் மூலமா நெறைய நட்பர்கள் வந் நண்பர்கள் வந்து அதனால பிரச்சனைகள் வர்றது இருக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷ யங்கள் நடக்குறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாருங்க ஒரு தோழி அவங்களுக்கு வந்து வேல தேடிட்ருந்தாங்க. நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலு வீட்ல இருந்து வேல பாக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருந்தது. ஆனா அந்த தோழி யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அதிகமா பாத்ததும் கெடையாது. இ ஒரு ஒரு இதுல மூலமா அவங்க நம்பர் கெடைச்சு பேசுனதுனால அவங்க வந்து ஒரு லைன்ல சேத்து விடுறாங்க. இந்த மாரி நெறைய தோழிகளும் இருக்காங்க. ஓகே நம்ம இந்த வேல பாத்துட்ருக்கோ இவங்க இவங்களு பண்லாமே இவங்களு இதுல இருந்து சம்பாதிக்கலாமே அப்டின்னு பண்றவங்களு நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி கெடுதல் செய்யறவங்களு சில பேர் இருக்காங்க நல்லது செய்யறவங்களும் சில பேர் இருக்காங்க. நம்ம மட்டும் சம்பாரிச்சா போதாது மத்தவங்களு சம்பாதிக்கலா அப்டின்ற மாரி இன்னு நெறைய தோழிகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இருக்காங்க. அவங்க நம்பள வி ட அவங்க அதிகமா முன்னேறி போனா கூட அத பாத்து சந்தோஷப்படுற தோழிகளும் நெறயவே இருக்காங்க. அதனால இந்த வகைல வந்து ஆன்லைன் மூலமா கெடைக்கிற தோழர்கள் தோழிகள் வந்து சில பேர் கெடுதல் செஞ்சாலும் சில பேர் நல்லதும் செய்யறாங்க அப்டின்றத இந்த கருத்த நா உங்களுக்கு சொல்றே.
ஆமாங்க கரெக்ட்டுங்க ஆமா அந்த மாதிரி இருக்காங்கங்க. இப்ப நண்பர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களோட நம்ம அவங்களோட நம்ம செலவிடுற நேரம் பாத்தீங்ன்னா வாழ்க்கைல வந்து ரொம்ப அழகான ஒரு நினைவுகளா நல்ல ஒரு மெமரிஸா நமக்கு இருக் குன்னு சொல்லுவேங்க. ஆ அதாவது சுற்றுலா போயிருப்போ விளையாட்டு விழாக்கள் சின்ன சின்ன சண்ட போட்ருப்போ சமாதானோ ஆயிருப்போ இந்த மாரி தருணங்கள்லா நம்ம வந்து நெனச்சு பாக்கும்போது ஒரு நல்ல மெமரிஸ் மறக்க முடியாத ஒரு நினைவுகள ஊட்டு அப்டின்னு நா சொல்லுவேங்க.
உண்ம உண்ம. அந்த மாரி நினைவுகள வந்து நம்ப இன்னு நெனைச்சு பாத்து அந்த சந்தோஷோ வந்து நம்மளுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த நினைவுகள்லா யோசிக்கும்போது நம்ம இன்னு சந்தோஷமாவோ அந்த பழய நினைவுக்குள்ளாரயே போற மாரிலா தோணு. நம்ம நெறையவே நட்ப பத்தி நம்ப அதி கமாவே பேசிட்டோன்னு நெனைக்கிறே. பேசுனா இன்னு டைம் பத்தாது. இருந்தாலு நம்ம அடுத்த தலைப்பில் சந்திக்கலா நன்றி.
நன்றிங்க.